மேம் கேக்குதுங்ளா
அ கேக்குது கேக்குது நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லாருக்க மேம்
ம் இப்போ எத பத்தி பேச ஆ உங்க பேக்ரவுண்ட் கொஞ்சோம் அ சவுண்ட்டு கேக்குது கொஞ்சோ தள்ளி வரீங்ளா அ டிவி சவுண்ட் மாரி அ இப்போ ஓகே இப்போ ஓகே
அ சொல்லுங்க மேம்
ஆ இப்போ நம்ப எத பத்தி பேசலா அப்டின்னா அ இப்போ அந்த தொழில் தொழில்நுட்பம் பத்தி பேசலா
ஹலோ
கேக்குதா நா பேசுறது இப்பதா கேக்குது சொல்லுங்க அ இல்லல்ல இனமேதா நீங்க
ஆ நாங்க பண்ணிக்கிட்டேருக் கோ மேம் என்ன டின்னர் ஓகே ஓகே மேம் நாங்க சப்பாத்தி மேம்
ஓகே ஓகே ம் பேசலாமா அ அந்த அ இப்போ வந்து நீங்க தொழில்நுட்பம் அ வளந்தத வெச்சி எப் எ எப்டி நீங்க பாக் குறீங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்குறதுக்கும்
இப்ப இருக்க வளர்ச்சி கொஞ்சோ எப்டி சொல்றது டவுனாருக்க மாரிதா மேம் தெரிது
ம்
நெசவாளர்லா இப்ப இல்லல்ல இப்ப அந்தளவுக்கு இல்லல்ல பஸ்ட்டு அதிகமா இருந்தாங்க இப்ப அந்தளவுக்கு இல்ல ம்
ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கு அ இப்ப இருக்கறதுக்கு அந்த மாதிரி விஷ் யங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சே அப்படின்னு சொல்லலா ஏன்னா நம்ப எல்லாமே வந்து ஆனா இன்னொரு விஷயோ என்னன்னா இந்த விவசாயத்திலே வந் து நெறைய விவசாயல்லா பாத்தீங்க அப்டின்னா நெறைய ஒரு முன்னேறிருக் கு அப்டின்னு சொல்லா அந்த மாதிரி விஷயங்கள்லா வந்து இப்போ நடைமுறையிலியே வந்துட்ருக்கு முன்னாடிலா வந்து நெல்லு அறுக்கணு அப்டின்னாவே வந்து கிட்டத்தட் ட அத அறுத் து எல்லாம் பண்ணி அ முடிக்கறதுக்கே ஒரு வாரோ ஆகிடு ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்டினா நெல்லருக் குற மிஷின் தனி
ம் அப்ப வந்து ஒரு பத்து பேர் வேல செஞ்சாங்கன்னா இப்பனா ஒருத்தர் ரெண்டு பேரு தா வேல செய்ய முடிது அ அப்ப பத்து பேருக்கு வே வேல குடுத்து ஒரு இது பண்ணாங்க ஒரு அறுவடை செஞ்சாங்க பத்து பேரு அதனால உலைப் பு போட்டு அவுங்களுக்க அதனோட உலைப்பு கடச்சிச்சி அதுக்கான வருமானமு கடச்சிச்சி இப் ப ரெண்டே பேர் ஒருத்தர் அறுக்கற்து ஒருத்தர் எடுக்கற்து அப்டின்ற மாதிரி போயிடிச்சி
ம் ஆமாங்க அதுவு அந்த வண்டி கூலி வந்து பாத்தீங்க அப்டின்னா அதிகமா ருக்கும் நம்ப வேலை ஆட்கள வெச்சி வாங்கினத விட அந்த வண்டிக்குன் சொல்லிட்டு தனியா வந்து கூலி அ போட்டே இப்போ பண்றாங்க அப்டின்னும் மோது அதோட கூலியு வந்து ரொம்ப அதிகமா தா கேப் பாங்க கண்டிப்
ஆமா அப்ப கம்மி வருமானோ நறைய பேர் உழைப்பு இருந்துச்சு நறைய பேர் சாப்டாங்க அத வச்சி இப்ப வந்து அதிக வரு மான குடுத்தே ரெண்டு பேர் தா வேல செய்ற மாரி இருக்கு
ம் ஆமா ஆனா இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தத வச்சு நம்மளுக்கு நறைய விதத்துல பயனுள்ளதா இருக்கு அப்டினு சொல்லா இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லா பாத் திங்க அப்டினா நம்ம வீட்டுக்குள்ளயே அடைஞ்சிருந்தோ அந்த நேரத்துல வந்து அ பசங்கலா வந்து படிக்க முடியாம இருந்தபோது இந்த ஆன்லைன் க்ளாஸ் லா வந்து கொஞ்ச அ உதவியா இருந்து
ம் இல்ல மேம் அந்த டைம்லலா ரொம்ப கஷ்ட பட்டாங்கதா யாருக்குமே எதுமே இல்லாம இப்ப நம்ப இருந்த வரைக்கு சாப்டோ ஏதோ வாழ்ந்தோன்ற மாரி இருந்ச்சு இல்லாதவங்கலா எவ்ளோ பேர் வறுமைலே உயிர்லா போயிருக்குல அவுங்கலா ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்கல
ஆமா ம் அது வந்து இப்ப எல்லாமே வந்து நெட்வொர்க் சார்ந்த விஷயங்கள் தா இப்போ நெட் இல்லனா நம்ம அந்த விஷயத்த வந்து இணையதளத் துல நம்ம எந்த ஒரு விஷயமே பயன்ப பயன்படுத்த முடியாது நறைய பேர் நா வந்து பாத்துருக்கே அந்த நேரத்துலலா வந்து வீட்டு உள்ள வந்து அந்த சிக்னல் கெடைக்காம வெளில வந்து அ அத உக்காந்து அவுங்க வந்து அட்டன் பண்ணி படிச்சாங்க அதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்து அதாது ஒரு சில பேருக்கு அந்த அ கிராமப்புறங்கள்ல வந்து கொஞ்ச கெடைக்கறதே கொஞ்ச கமியா இருந்துது நகர்புறங்கள்ல இருக்கிறவங்களுக் கு அந்த சிக்னல் வந்து கொஞ்ச நல்லா கடைச்சது இப்பதா வந்து எல்லா எடத்துலயு வந் து இந்த ஃபோர்ஜி ஃபைஜி அப்டின் சொல்லிட்டு நறைய அ மாற்றங்கள் அந்த நெட்வொர்க்லயே மாற்றங்கள் வந்துருச்சு அப்டினு சொல் சொல்லா அது இல்லாம முன்னாடிலா நம்ம கம்மி காசுக்கே நம்ம அந்த நெட் நெட்வொர்க்லா கெடச்சது இப்பல்லா வந்து பாத்திங்க அப்டின்னா ஒரு முன்னூறுபாய்க்கு நம்ம போட்டாதா நம்ம வந்து ஒரு இருவத்தெட்டு நாள் அந்த மாதிரி ஒரு அ ரேஞ்ச் மாரி வந்துரு ச்சு அதையு வந்து நம்ம ஒரு பாக்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த மாரி வந்து காலங்கள் மா மாற மாற அந்த தொழில்நுட்பத்துல வந்து மாற்றங்கள் வந்து வந்துட்டே இருக்கு அப்டினு சொல்லா நீங்க என்ன நெனைக்கிறிங்க அத
ஆமா மேம் இப்ப முன்னூறுபான்றது சிட்டில இருக்கவுங்க நல்லா வருமான பண்றவங்ளுக்கு வேணா சர்வசாதாரணமா இருக் கு அதே மாரி அதை சில ஏழ்மை வீட் ல ஆன்லைன் கிளாஸ்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தா இருக்கு அந்த முன்னூறுபான்றது து அவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமான அமௌண்ட்னு சொல்ற
ம் ஆமாங்க ஏனா அவுங்க முன்னாடி லா வந்து ஒரு ஆ இப்ப யா யார்கிட்டயாச்சு பேச னு அப்டின்னா அவுங்களுக்கு வந்து பேசுறதுக்கு உண்டான காசு மட்டு அதுல போட்ருந்தாங்கனா போறு பட்டன் செல் தா வச்சிர்ப்பாங்க ஆனா அ என்ன என்னது பேசணு அப்டினு சொல்லிட்டு ஏனா நம்ம பேச பே அதுக்கு காசு வந்து கொறைய ஆரம்பச்சிரு இப்பல்லா தா அந்த அன்லிமிடெட் அப்டிங்கற ஒரு விஷயோ வந்துருக்கு ப முன்னாடில்லா வந்து நம்ம எவ்ளோ பேசுறோமோ அந்த நிம்ஷத்துக்கு நிம்ஷோ செகண்டுக்கு செக் கேண்ட்டு வந்து கொறைஞ்சுகிட்டேருக்கூ அதெல்லாமே ஆ கணக்கு அதுலயு வந்து கணக்கு இருக்கு அப்பல்லா வந்தும் நம்ப வந்து எ எவ்ளோ பேசுறோமோ சீக்ரம் பேசிரோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள்லா இப்போ வீட்ல எதாச்சு விசேஷோ வச்சிருக்காங்க அப்டின்னா நேர்ல போய் சொல்லிட்ருந்தாங்க இப்ப இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறோ இந்த செயலி மூலமா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா விஷயங்களு செரி அவ அவுங்க வராங்களோ ஆ வரா வந்து இப்போ போயிட்டு இருக்கு உறவுகளிடையே வந்து இதுவு ஒரு விதோ விதோம் வந்து இந்த தொழில்நுட் து ரொம்ப ஒரு அவ் ஆ விரிசல ஏற்படுத்துது அப்டினு சொல்லலா ஆமா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா மேம் ஃபர்ஸ்ட்லா அந்த நோட்டீஸ் வெக்கிறதுக்காக உறவ போய் பாப்போ கூப்பிடுவோ அப்டின் ஒரு இது இருக்கு இப்ப அதுக்கு கூட கெடையாது ஏதாவது ஒரு பங்க்ஷன்ல எல்லாரு மீட் பண்ணாதா உண்டு அந்த ஃபங்க்ஷன எல்லாரு அட்டென் பண்ணா தான இல்லன்னா அதுவூ கெடையாது கடமைக்கி என்னமோ அனுப்பி வச்சுட்றோ அப்டின் ற மாரி அனுப்பி வச்சுர்றோ
ம் ஆமா ம் ஆமா இப்ப ஆனா வந்தும் நறைய எடத்துல இந்த தொழில்நுட்ப பம் பயன்படுத்துறதுனால நறைய விஷயங்கள் வந்து எவ்ளோக்கெவ்ளோ நன்மைகள் இருக்கோ அவ்ளோக் கோலோ வந்து தீ மிதிக்கனு இதுல அடங்கி இருக்கு அப்டின்னு தா சொல்லணு ஆமாங்க ஏனா வந்து இப்போ அ நன்மைகள் அப்டின் பாத்தீங்க அப்டீனா முன்னாடில்லா நம்ம வந்து ஒருத்தவங்க யாராச்சு வெளியூர்ல இருக்காங்க அப்டின்னா அவங்கள வந்து நம்ம தொடர் ஏது கொள்ளவே முடியாது அவுங்க எந்த நேர துல வந்து இருக்காங்களோ அந்த நேரத்துல தா நம்ம வந்து பேசுற மாரி இல்லன்னா தந்தி அடிச்சு பேச மாதிரி அந்த மாதிரிதா ஒரு லெட்டர் மூலியமா தா போயிட்ருக்கு ஆனா இப்ப அப்டி கெடையாது வீடியோ கால் இருக்கு நம்ம எப் எப்படி வேணா எந்த நேரத்துல வேணாலு நம்ம அந்த இதுல யூஸ் பண்ணி பேசிக்லா அந்த மாதிரி வசதிகளு இருக்கு க்கு அதாவது இந்த உலகத்துல எங்க இருந் இருந்தாலும் அவங்க கூட நம்ம பேசுற மாரி ஒரு வாய்ப்பிருக்கு அந்த மாதிரி விஷயங்களு ஒரு நல்ல விஷய நல்லா தா இருக்கு அதுக்கப்புற வந்து இப்போ சமூக வலைதளங்கள் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா இந்த தொழில்நுட்ப ட்பம் வளர வளர அந்த சமூக வலைதளங்களும் வந்து அதிகமாயிருக்கு அதுல வந்து பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களு வந்து ரொம்ப நெறையா பேர் இப்பெல்லா வந்து பயன்படுத்துறாங்க இப்ப இருக்கிற சின்ன பசங்க கூட அத வந்து பயன்படுத்துறா அதெல்லா வந்து கொஞ்ச தவறான விஷய ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புற நம்ம வந்து பயன்படுத்துறது வ அது அது ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணுமே தெரியாத போயிட்டு இப்ப வர பசங்க எல்லா வந்து நெறை நிறைய நம்மள விட நிறைய கத்துக்கிற விஷயமு அதுல இருக்கு இல்லன்னு சொல்லல இருந்தாலு அத வந்து ஒரு அளவு எது எதுக்கு பயன்படுத்தனுமோ அது அதுக்கு தா வந்து ஆ பயன்படுத்தனு அப்படின் நா சொல்ற ஏன்னா வந்து இப்போ எல்லாமே நம்ம இந்த துணிகல்லா வந்து முன்னாடில்லா கடைக்கு போய் தா குடும்பத்தோட வாங்குவோ பண்டிகை காலங்களா இருந்தாலு சரி எதா இருந்தாலு சரி ஆனா இப்பெல்லா வந்து பாத்தீங்க அப்டினா ஆன்லைன் ஷாப்பிங் அ அது பாத்து வாங்கிக்கிறோ எதுவுமே வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லாத ஒரு விஷயமா மாறி இது இல்லாத பொருள் வந்து நம்ம கைல கெடைக்காத ஒரு பொருள் நம்ம வாங்கிக்கிறோ அது வேற விஷயோ இருக்குற பொருள வந்து எல்லாரு வாங்குறாங்க நானும் வாங்குவ அது அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களு இருக்கு அதுல
அவசிய தேவைய விட அத்தியாவசிய தேவைதா அதிகமாய் ச்சு ம் நமக்கு இந்த பொருள் தேவையா இல்லையா யோசிக்கிறத விட அவங்க வாங்கிட்டாங்ளே நம்ளு வாங்கிடணு அப் அப்டின்ற ஒரு எண்ணந்தா அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன்லா பண்ணணுனா பக்கத் தெருவுக்கு போனு செகண்ட் ஒரு ரெண்டு தெரு தள்ளி போனு அந்த மாரி இப்ப பக்கத் தெருவுக்கே போனுனாளு மொபைல் இல்லாம போ மாட்
ம் போகமாட்டோ இன்னொனு வந்து எதாச்சு ஒரு அஞ்சு ருபா சாக்லேட் வாங்னா கூட இப்பலா ஜி பே ஃபோன் பே அந்த மார்தா பண்ணிட்ருக்கோ அதுவு வந்து இருந்தாலு லு அது ஒரு வகைல நல்லதுதா இருந்தாலு வந்து அதுவே நம்மள வந்து எப்டி சொல்றது நம்ம சேமிக்கிற ஒரு விஷ் ய நம்ம மறந்துர்றோ நம்ம கைல காசிருந்தா நம்ம அதை எப்பிடி பாத்து பாத்து செலவு பண்ணுவமோ அது வந்து இந்த இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புற இதுல வந்து நம்ம அவ்ளோவா கடைபிடிக்கிறது இல் ல ஏனா ஒரு முன்னாடிலா நம்ம கிட்ட ஒரு ஐநூறுபா இருந்துது அதுலருந்து நம்முளுக்கு இவ்ளோ செலவாகி இருக்கே அப்டினு சொல் கணக்கு போட்டு நம்ம அத கொறைக்கதா பாப்போ ஆனா இதுல வந்து நம்ம எதுமே பண்ண முடியில ஏ இதுக்கு குடுத்துதா ஆகணு நம்ம என்ன பண்றது வேற வழி இல்ல அப்டிங்கிற மாதிரி அதுல இருந்து எடுத்து எடுத்து எங்க போனா லு ஜி பே இருக்கா போன் பே இருக்கா அப்டின்னு கேட்டு நம்ம குடுத் துட்டு வந்துர்றோ இதுலயு வந்து ஆ நம்மகிட்ட வந்து அந்த கைல காசு வந்து திடீர்னு யாரா கேட்டா கூட நம்மளுக்கு வந்து சுத்தமா இருக்காது ஒரு சில கடைகள்லா வந்து இந்த ஜி பே போன் பேல்லா வச்சிருக்க மாட் அந்த நேரத்துல நம்மகிட்ட காசு கெட இருக்காது ஒரு சில பேருந்துலல்லா அந்த மாதிரி நடந்திருக்கு
ஒண்ணு இல்ல இப்ப ஒரு சந்தைக்கி போனுன்னாலே இப்ப ஒரு நாலு விவசாயிங்க ஒரு நாலு காய் விக் கிறாங்கனாலே அவுங்ககிட்ட ஜி பே கெடையாது ஒரு வயசான தாத்தா ஒரு வயசான ஆயா அவுங்ககிட்ட நம்ம போய் காசு குடுக்க நம்மகிட்ட காசு இருக்க மாட்டேது அப்ப அந்த அப்ப அவுங்ககிட்ட வாங் க முடியாம போயிடுது நம்பளால இப்ப ஒரு ஏழ அவங்களுக்கு ஒதவி பண் ணனு வாங்கணு ஏதோ ஒரு நால்னா வரட்டுன்னு நெனச்சாலு நம்பளால முடிய மாட்டேன்து ஒரு சேவிங்ஸா இருந்த பேங்க் அக் கவுண்ட் வந்து இப்ப செலவு பண்ற மாரி ஆ இருக்கு சேவிங்ஸ்ன்ற ஒண்ணே இல்லாத மாரி ஒரு ஃபீல் ஆகுது ம்
ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த மாரி நெறையா விஷயங்கள் வந்து இந்த தொழில்நுட்பம் வந்ததும் ஒரு பக்கம் மறுநாளு ஒரு பக் கோ வந்து அது மனிதனுடைய வாழ்க்கயே வந்து மாத்திருச்சி அப்டின் தா சொல்லுவே இவ்ளோ நேரோ உங்க கூட பேசின இவ்ள அழகா இந்த இந்த தொழில்நுட்பத்த பத்தி அழகா பேசினோ மீண்டும் நேரம் கிடைத் தால் பேசுவோம் நன்றி வணக்கம்
ஓகே மேம் தேங்க்யூ மேம்